ஹல் ஆ வணக்கம் வணக்கம் சொல்லுங்க ஆ வணக் க்கம் வணக்கம் தோழி ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க சாப்ட்டே இன்னைக்கி இதும் இன்னைக்கும் கேழ்வரகு கூழுதா
கேழ்வரகு கூழு ஓகே தொட் தொட்டுக்க
தொட்டுக்க வந்து முருங்கக்கீர ம் ம் ம் அது பிச்சுட்டு வந்தோ சரி காலையில அப்டியே சுண்டி வெய் ஆ சாப்ட்டே
உங்க ப சன்னுக்கு உங்கப்
அவங்க வந்து கூழு வெறும் கூளு தா அவ கீரை எல்லா சாப்புட்ல கூழ மட்டு ரெண்டு டம்ளர் குடிச் ச்சு வெளியில போய்ட்டாப்புல வேலையா ம்
டா வந்து பாத்தீங்கனா இன்னைக்கி ரொம்ப நாளைக்கி அப்புறோ இன்னக்கி‌ சப்பாதி செஞ்சே நா ஒரு வாரமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அ சப்பாத்திய டெய்லி ப்பாயிடுச்சு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்களா இந்த பிஸ்மில்லா பாத்து ஆ அப்புறோ வந்து தோச இந்த இந் ந்த தோச இருக்கு பாருங்க ஆ பாசி பயிரு
ம் அ அ
அது அப்டி செஞ்சு இன்னைக்குதா சப்பாத்தி செஞ்சே சப்பாத்தி செஞ்சு சரி வெஜிடபிள் பாத்தே கத்திரிக்கா இருந்துச்சு போ கத்திரிக்காய வெச்சு சும்மா அப்டே ஒரு ஃப்ரை மாரி பண்ணி
ஆ அவ்ளோதா ம்
வெங் ஆமா ஒண்ணு இல்லை தம்மா ச்ச சாப்படதற்க்கு கொஞ்சோ உரப்
அந்த மில் மேக்கர் இருக்கு பாருங்க மில் மேக்கரையு அது மாரி கிரேவி பண்ணிட்டு இதுல வெச்சு சாப்பில்லா
ஆ கிரேவி பண்ல நா கிரேவி பண்ணல ஃப்ரைதா பண்ணுனே ஒண்ணில்ல வெற வெங்காய தக்காளி இருக்கு பாத்தீங்ளா செரி நம்ம ஒரு ஆளுக்கு தான எதுக் அவ்வாயி ஆ ரொம்ப செஞ்சிது செயித வெச்சு சாப்டாச் அவா ஸ்பைசிய சால்ட்டு உப் போ வந்து ஸ்பைசி ஸ்பைசியு உப்பு இருந்துச்சுனா நமக்குள்ள எறங்கிடோ சோ அதனால என்னா பண்ண வெங்காய தக்காளி கடுகு கருவப்புல போட்டு எண்ணெ ஊத்தி தாளிச்சுட்டு கத்திரிக்காருக் பாத்தீங்ளா சின்ன சின்ன குட்டி குட்டி பீசா கட் பண்ணி அதயு போட்டு தாள்ச் டு மூடி போட்டு மூடி வெச் மூடி வெச்ட்டே அப்டே சிம்லையே சிம்லையே அது மூடி வெக்கல்லா த அப்டே பாயிலையிரோ அப்டே அத கிண்டி ரெண்டுவ ரெண்டு மூண் தரவ அத எத்து எத்து அப்டே கிண்டி விட்டுட்டே ந்தம்னா அது அப்டியே அந்த எண்ணெய்லியே அந்த ஆவில்லியே அந்த கத்திரிக்கா எல்லாமே வெந்துடோ அதுக்கப்பற கொஞ்சமா சில்லிப் பவுடர் சில்லி பவுடர் கொஞ்சோண்டு கரம் மசாலா
ம்
ஒ கொஞ்சோண் சிக்கன் மசாலா சோ அப்றம் கொஞ்சூண்டு மல்லித்தூள் இத மட்டு போட்டு அப்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு அத மறுபுடியு அத ஒர மூடி வெச் சு ஓர் ரெண்டு டைம்மு அத அப்பிடியே அந்த ஆயில்லியே அந்த ஆவியில்லயே வேக வச்சுன்னா அது வெந்துரோ அப்ய மெல்ட் ஆயிடு சோ சப்பாத்திக்கி நம்மோ அத அப்டே தொட்டு சாப்டுருட் போயிர்லா எடுத்து ஆமா இல்லேனா அதுக்கு தனியா ஒரு குருமா வெக்கணு அதுக்கொரு கிரேவி மாரி செய்யணு அத அரைக்கணு எதுக்கு அவ்ளோ ரிஸ் டு நம்பர்ட்ட சாப்ட்டு ஒரு ரெண்டு ஒரு மூணு சப்பாத்தி சாப்புடறதுக்கு து அத விதே இதப்டி செஞ்சு சாப்ட்டுக்கிலா அப்டின்ட்டு பஸ்சே
நீங்க முட்ட எடுத்துக்க மாட்டீங்ளா
எடுத்துப்பே வீட்ல என்னா இரு
ஆ ஒரு கிரேவி கூட வெங்காயந் தக்காளிய போட்டு ஒரு கிரேவி மாரி செஞ்சு போட் டா ஆ முட் டேய அப்டியேம் மா ரோல் பண்ணி சப்பாதில அப்டே வச்சு சாப்ட்ற வேண்டியத்தா ம்
அந்த டைம்ல என்ன இருக்கோ கைல இருக்கோ செரி வெச்சு சமச்சுக்க வேண்டியதா
இல்லா நம்மா வந்து டிஸ்சா சொல்லிக்குணு இதுக்குச்சு ஏது அதுக்கது அப்டின் நம்ம சொ
நீங்க மதியனா என்ன சமையல் பண்ற பிளான் உங்குளுக்கு
இப்ப வந்து பட்டாணி வ்வு ஊற வெச்சு வெச்சிருந்தே பட்டாணிய ஊற வெச்சு உர்ளக்கெழங்கிரு கில அத வேக வெச்சே வெங்கயு வெங்காயத் பட்டக் கிராம் போட்டு வெங்காயந் தக்காளிய வதக்கி அந்த பட்டாணியு உர்ளகெழங்கியு அதுல போட்டு தோலெல்லா உரிச்சுடே உர்ள போட்டு ஆ ம சாலா இருக் பாத்தீங்ளா மெளகாத்தூளு மல்லித்தூள் மஞ்சத்தூளு கொஞ்சூண்டு கரம் மசாலா போட்டு அப்டி பெரட்டி வெச்சிருக்கே ஆ ந்து சாம்பார் ஏதா வெக்கணு அவ்ளோதா இன்னிக்கி ம் சாம்பார் உர்ளக்கெழங்கு மசாலா அவ்ளோதா இன்னக்கி
ஏன்ட்டயு உருளக்கெழங்கு இருக்கு உருளக்கெழங்கு செய்யலா இல்லேனா ஏதாது அப்பளே ஏதா செஞ்சிக்கலா அப்டின் சொல்ட்டு பிளானே
அது நம்ம சொல்றோ அந்த ஒரு ஆளுக்குனா அப்டீ ஒரு மாரிதா இருக்குது இப்ப பைய வந்திருக்கனால நாங்க எக்ஸ்ட்ரா செஞ்சுகிட்ருக்கே இல்லன்னா வச்சுக்கோங்க தொட்டுக்கலா நா எதிர்பாக்கிறதுல்ல இந்த மாம்பழ இருக்கு அத தொட்டுக்கிட்டு பேசாம சா சாப்டுட்டு சாம்பார வச்
அன்னைக்கி நா ஒரு மாம்பழ வச்சிருந்தே நா ஒரு மாம்பழ வச்சிருந்து அன்னைக்கு வந்து ஆ பருப்புத்தா செஞ்சிருந்தே பருப்பு தா நீங்கப பி பருப்பு செஞ்சிருந்தே சோ அப்ப சைடிஸ்க்கு அந்த மாபழத்த கட் பண்ணி சாப்ட்டா அப்டி சாப்டே அமிர்த மா இருந்துச்சு போயிடுச்சு ஆமா சாப்பாடு வே கமா எக்ஸ்ட்ரா கொஞ்ச போட்டு சா சாப்ட்ற மாதிரி இருந்துச்சு அந்த மாம்பழ நல்லா கனிஞ்சு நல்லா ஸ்வீட்டா இருந்துச் சா அத அப்டியே கடிச்சிட்டு அத சா இப்பயே அத சார் நெனைக்கும் போதே எனக்கு சாப்புட்ணும் போல இருக்குது
சொல்லுங்க நல்லா நேத்து சந்தைல நாங்க அப்டிதா மாம்பழ வாங்கிட்டு வந்தோ நா ரெண்டு கிலோவே அம்பது ரூவாங்கறா ஒரு மாம்பழ ஆம் மா பங்கணப்பள்ளி ரெண்டு கி ஒன்ற கிலோ அம்பது ரூவான்னா இதுல அம்பது ரூவாய்க்கு அதுல அம் பது ரூவாக்கு வாங்கிட் வந்தா இந்த என்னா செந்தூரமா அது அம்பது ரூவா பங்கணப்பள்ளி கொஞ்ச பெருசா இருக்கும்ல அது அம்பது ரூவா வாங்கிட் வந்து போட்டு வச்சிருக்கே
அப்ப நா சாப்ட்ட மல மாம்பழ வந்து பேரு கங்க ஆ கங்கன கரியா அதாதா இருக்குன் நெனைக்றே பேரு பங்கணப்பள்ளி இப்பேய் பேர் தெரியல எனக்கு ஆ இந்த செந்தூர மாங்கா இருக்கு பாத்தீங்ளா அது குட்டியா இருக்குமுல்ல அதேம் மாரி இது கொஞ்ச பெரிய்ய சைஸுக் இருக்கு தேங்கா சைஸுக்கு இருக்கு
ஆ ம் அதுதா
எனக்கு தெர்ல நல்லா இனிப்பா இருந்துச்சு நல்லா இருந்ச்சு டேஸ்ட்டா
அதா அந்த மாம்பழந்தா இருக்குது வேண்ணா சொ அது சைடிஸ்ஸா தொட்டுக்க வேண்டியத்தா எத்தன சைட்டிஸ் இருந்தாலு இது வந்து இப்ப வச்சா அப்டி சல்லுன் எறங்கிரு
பாங்கா வச்சாவு ஆமா உண்மையாலுமே நீங்க அன்னக்கி சொன்னீங்க பட் நா அதெல்லா சாப் ட்றத விட்டுட்டேன் சொன்னன்ல செரி ஒரு மாங்கா கெடெக்கு ரொம்ப நாளா கெடெக்குது பிரிட்ஜுக்குள்ளயே செரி இத வெச்சி சாப்டுவோ அப்டின்ட்டு கட் பண்ணி சாப்பாடுக்கு சைட்டிஸ்க்கு வச்சா அப்டியே அந்த மாங்காய்க்காவே
ஆமா பழைய சோறு நே நேத்து வந்து கல்யாணத்க்கு போய்ட்டே மிந்தா நாளு பழைய சோறு இருந்துச்சு கொஞ்சோனு சுடுசாதமு கொஞ்ச இருந்துச்சு இந்த கொழம்பு கிழம்புலா நானு இருந்துச்சு எல்லா இது பண்ணல ஊத்தி ஆ மாங்காதா இருந்துச்சு தொட்டுக்க வேற என்னமா இருந்துச்சு தெர்ல நா அது இப்ப இது பண்ல மாங்காவ அரிஞ்சி வச்ட்டு கொஞ்சொ செம்பழமா இருக்கு பாத்தீங்ளா அந்த மாங்கா அந்த அரிஞ்சு வச்சு இந்த பழைய சோற தொட்டு சாப்ட்டா அழகா இந்த சோறெல்லா எறங்கிருச்சு அவளோ நல்லா இருக்குது பழைய சோறுக்குலா
பழைய சோறுக்கு நா இன்ன டேஸ்ட் பாக்கல அன்னக்கிதா வந்து ஏனா நா வந்து ஒரு டென் த்து படிக்கம்போதோ என்னமோதா மாம்பழ வந்து பாத்தீங்னா சாப்பாடுக்கு நா தொட்டு சாப்ட்ருக்கே
ம்
ஸ்கூல்ல இருந்து வரம்போது எங்க அப்பா வந்து வாங்கிட்டு வருவாரு லஞ்ச் டைமுக்கே சோ வாங்கிட் வந்தாருனா நாங்க வந்து சாப்ட்டுருக்கா ஆனா அது பத்தாவ்து படிக் க்கணு அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு எப்டியு பதுனஞ்சு இருவது வர்ஷத்துக்க ஆயிரு ச்சுல்ல ஃபேஸ் மறந்து போச்சு அன்னக்கி ஒங்களோட பேசுனதுக்கப் ப்றோ வந்து செரி இந்த மாங்கா இருக்கு இன்னக்கி இத சாப்ட்டே ஆகணு அப்டினு சொல்லிட்டு சாப்
ஆ ஒங்களோட பேசிட்டு மாங்கா பச்சடி அன்னைக்கே செஞ்சுட்டே வச்சே எ பையந்தா ஃபுல்லா சாப்ட்டா அவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்ச்சு போல இருக்கு மாங்காய் பச்சடி அவெந் தா சாப்ட்டான் சேரி சாப்டட்டுன்னு வுட்டுட்டே நானு வெளியூர்ல இருக்கா அங்கலா எங்கெ கெடைக்க போது மாங்கா அத்னால செரி
மாங்கா கெடச்சாலு யாரு இந்த மாரி செஞ்சி குடுப்பா அவெங்களுக்கே செய்யலான்னாலு அவங்களுக்கு வந்து இந்த பக்குவ வராது அதுக்கான பொறுமை இருக்காது நேரோ இருக் இருக்காது ஏதோ வர்ற நேரத்தில வீட்ல ஏதோ இருக்றத சமசி சாப்ட்டுட் படுத்
அவுங்க வந்து என்னான்னா துணிய மிஷின்ல போடவு பழைய துணிங்கள எடுத்து வச்சி மடி க்கவு இதுக்குதா சரியா இருக்கு ஏதோ ஒரு டிஃபன் செஞ்சி சாப்ட்டு படுதுற்றாங்க அங்க வந்து மிஷின் வாழ்க்க தானே நேரமே இருக்க மாட்டேகிது அவங்களுக்கெல்லா பாவோ பதினோரு மணி ஆகுது அதுக்கே காலைல திருப்பி அஞ்சி அஞ்சரைக்குல்லா எந்திரிச்சிடுவாங்க எந்திரிச்சி காலை சாப்பாடு மத் த்தியானொ ஏன்னா இப்ப நம்ம இங்க வீட்டுல நம்ம வீட்டுல இருந்தோம்னா நம்ம நான் ப அம்மா செஞ்சு குடுத்துட்டு அவுங்கள எழுப்பி இப்போ எடுத்துட்டு போங்கங்களா அங்கே அவங்களே எல்லா செய்யணு பாவோ துணி துவைக்
இப்ப ஆறு மணிக்கு அவுங்க ஆறு மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கு முன்னாடியே இருந்தீங் இருந்தீங்கனா நீங்க அவுங்க போய் வந்து பிரேக்ஃபாஸ்டு தனியா ரெடி பண்ணி லஞ்ச்பாக்ஸ் தனியா ரெடி பண்ணி எல்லா ரெடி பண்ணிட்டு அந்த புள்ளைங்கள எழுப்புட்டு காபி குடிச்ச அதெல்லா குடிசதுன்னா குடுத்து எழுப்பி வுட்
அங்க கால டிஃபன் செய்யணுமா அது இல்லாம ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ரூம்ல இருப்பாங்க டைமிங் கொடுப்பாங்க அந்த டைம்க்குள்ளார அவங்க செஞ்சி வெளில எடுத்துட்டு வந்துரணு அவங்க அவங்க ரூமுக்கு அந்த சிங்க்க வந்து சே சமைச்சுட்டாங்கனா சுத்தம் பண்ணி குடுத்துட்டு ஆ விள பாத்திரத்தை கையோடையே விளக்கணு அந்த அடுப்படியு தொடச் ச்சு வச்சிட்டு தா வரணு அவங்க எப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா பாவோதா ஆனா உ அடுப்படியே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இங்குட்டு வரணு அடுத்
இப்ப நம்ம வீடா இருந்துச்சு நம்ம ஊரா இருந்துச்சுன்னு வச்சுகோங்களே நம்ம வ வேல அவசரத்துல கிளம்புறோமா சரி பா ல்லா தூக்கி சிங்ல போட்டு வந்து சாந்தரோ நம்ம கழுவிக்கலா அப்புடினு சொல்லிட்டு நம்ம வந்துரலா ஆனா அங்க வந்து சமைக் க்கணு இந்த டைமுக்குள்ள சமைக்கணு இந்த டைமுக்குள்ள சம அந்த டைமுக்குள்ளயே கிளீன்
அது இல்லாம பாத்ரூம்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா போவாங்க இவங்களுக்கு அந்த டைம்ல சமைச்சு முடிச்சுட்டு போய் பாத்ரூம்ல போய் குளிசுட்டு உள்ள வந்துறணு யாருக் ஆளு வேலைக்கு போறவங்க அவுங்க போவாங்க அடுத் தது அதுவு பிரச்சனை இருக்குது ஆ அப்றோ போயிட்டு சாய்ந்தர ஆறைக் வராங்கள்ளா வந்தோனே ஒரு அரமநேரம்மாது ரெஸ்ட் எடுக்கணும்லே த மிசின் தானே லைஃப்பு வந்து அறோ ஒரு காபியோ ஏதோ ஒன்னு குடிச்சிட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்டுட்டு ஒரு ஆர் ற ஏழு ம ஏழும் ஏழ்ர வரையிலு உக்கார்ந்துருக்குங்க பேசிக்கிட்டு எங்களுக்கு போன் பேசுறவங்களுக்கு எல்லாம் பேசுவாங்க நம்ம ஒரு டைம்முக்கு வந்து அப்ப நம்மோதா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழ்ரை மணினா நம்ம நம்மளுக்கு இங்க ஏழ்ரனா அங்கே அவங்களுக்கு பத் து மணி அப்படி இருக்கும்போது அவங்க அந்த டயத்துக்குள்ள பேசணுன்ட்டு பேசுவாங்க அப்பறம் திருப்பி வந்து போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க சமச்சிட்டு சாப்புடும்போது எப்புடி பத்தரையாவுது பதனோரு மணிக்கு ஒரு ஏதோ ஒரு இது நம்மள்ட்ட ரெண்டு வார்த்த பேசிட்டு பே தூங்க ஆரம்பிக்கிறாங்க கஷ்டந்தா அவுங்களுக்கு இதுல மிஷின்ல துணிய போடணு அத காய வைக்கணு போட்ட துணிய எடுத்து மடிச்சி வைக்கணு இ்வ்வளவு இருக்குது நா சாந்தரோ வந்தா
அப்பயு ரெஸ்ட் கெடையாது அவுங்களுக்கு என்னா செய்றது அதனால அவுங்க